ஆ சொல்லு க என்னோட ஃப்ரெண்டு் உங்க நம்பர் குடுத்துருந்தாங்க எனக்கு து வெப்சைட் கிரியேஷன் பண்ணனு இந்த ட்ட ட்ராவல்ஸ்காக
ஓ ஓகே சிஸ்டர் அதா அததா கேக்குறக்கா அடிச்சே
ஆ ஆ ஆமா
எந்த மாரி எந்த மாரி எந்த மாரி வேணு கேக்கறாங்க எப்டி கேக்கறான்ன சொல்றீங்க கொஞ்ச நா பேக்கண்ட்ல அ மாரி ரெடி பண்ணி உங்களுக்கு ஒரு டெமோ மாரிகாட்றே
அப்டியா அவுங்க வந்து இப்போ ஒரு பேக் கேஜ்மாரி போடுறாங்க இந்த ஒ ஒருநாள் போற இது ரெண்டு நாள் போற ட்ரிப்பு அ அதுக்கப்புறோ இந்த கோயில் டிரிப் வெச்சுருப்பாங்கல்ல கோயில் வெ வந்து ஒரு சில எடோல்லா அவங்க சொல்றன்ருக்காங்க எனக்கு ஒர் த்து மாறி குடுக்குற அவங்கள வந்து இந்த ஒரு ஒரு லிஸ்டுக்கு வந்து கோயிலோட இமேஜ் மாரி போட்டுட்டு நீங்க பேக்ரவுண்ட்ல கோயில் இது இது மாரி போட்டுட்டு ஆ இந்த ஊருக்குல்லாம் போகுது அப்டின் சொல்லி நீங்க வெப்சைட்ல அதே மாரி ஈஸியா தமிழ் இங்கிலீஷ் அந்த லாங்குவேஜ் செட்டிங் எல்லாமும் பண்ணீங்கன்னா கொஞ்சோ நல்லா இருக்குனாங்க
ஓ நா இப்ப எப்படி கேக்குறன்னா இப்ப அட்மின் ஒரு ஆள் இருப்பாரு அட்மின்னா இப்ப ஓனரா வெச்சுக்குங்க அவர் இருப்பாரு அவர் வந்து இப்ப என்ன பண்ணுவருன்னா இப்ப எந்தந்த ஊரு எல்லா பேக்கேஜ் எல்லா நீங்க சொல்ற பேக்ஜலா ஏப்ல ஏட் பண்ணிருவாரு ஏட் பண்ணனு ஆ கஸ்டமர் வந்து அத விவ் பண்ணிக்குவாங்க இந்தந்த பே இது போ இருக்கு இந்தந்த ஊருக்கு போறாங்க ஃபுட் அவெயிலபா இருக்கா என்ன இந்த டீடெயில்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு குடுத்துருவாங்க அவங்க அவங்க பாத்துட்டு இருப்பாங்க பேமெண்ட் வந் மெத்தெடு வேணுமா உங்களுக்கு பேமெண்ட் ஆன்லைன்லயே
ஆமா பேமெண்ட்டு வந்து ஆமா அவங்க அதுலயே புக்கிங் பண்ற மாரி இல்லன்னா ஒரு சில பேர் கேப்பாங்கல்ல நீங்க இந்த இது பண்ணுங்க எங்களுக்கு கொஞ்சம் கேஸ்ல கம்மி பண்ணுங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இது பண்ற மாரி அது பேக்கேஜ் பத்தி நம் அவங்களுக்கு ஒன்னு இந்து இன்னு எதுவுமசொல்லல்ல ஏன்னா அவங்க எவ்வளவு இது பண்றாங்கன் தெரில ஆனா பஸு அ காரு அதுக்கப்புறோ இந்த டெம்போ இருக் ல்லையா அது அந்த மாதிரி வண்டில்லா வந்தா ஃப்ர்ஸ்ட் இது பண்ணலான்ட்ருக்காங்க
ஆ சேரி சேரி பேமெண்ட் பண்ணதுக்கு அப்பற அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த பஸ்ஸோட சீட் நம்பர் குடுத்துருவீங்க
ஆ ஆமா இப்ப ஃபேமிலியா போறாங்கன்னா இப்ப ஒரு கோயில் இதுவே போறாங்கன்னு வச்சுக்கோங்கலே இப்ப நாங்க போனோ இங்க ஏரியாலயே அப்டியே புக் பண்ணி ச் இந்த ஏரியாலயே ஒரு ஏரியால இருக்காவங்களே அப்டியே புக் புக் பண்ணி போற மாத்ரி இது பண்ணியிருந்தாங்க பஸ் த் நம்பரு சீட் நம்பர்ல்லா ட்டுக்குமானு எனக்கு கன்ஃபார்மா தெரீல
ஏன்னா அதது ஒரு இத கேட்டுக்கங்க சீட் நம்பர்னா காமிக்கணுமா ப்ப நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஆ ஒவ்வொரு பஸ்லய புக் பண்ண போது ரெண் வேட்பஸ்ல்லா புக் பண்ண ப பாத்தீங்கன்னா சீட்ல்லா அவைலபிள் காட்டு சீட்ட க்ளிக் பண்ணதுக்கு அப்பற அந்த லேடிஸ் நா மார்க் பண்ணி அவங்க லேடீஸா இருந்தா லேடிஸ் மார்க் பண்ணிக்குவாங்க அ ஜென்ஸா இருந்தா மார்க் பண்ணமாட்டாங்க அந்த மாரி தி மார்க் பண்ணிட்டு அப்பற பேமெண்ட் பண்ணிட்டு சீட் நம்பர் கன்பார்ம் ஆகு கடைசில டிரைவர் நம்பர் கெடைக்கும்ங்களா அந்த மாரி இந்த மாரி ப்ளோனா வேணும்னா ஒடி கேளுங்க
ஓ சரி நா கேக்கறேன்ங்க அவர்ட்ட கேக்கற
கே அ ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணிட் இப்ப சர்வரே அவங்க வாங்கிக்கிறாங்களா ஆ முழுசா வாங்கி உன் டைம் பேமெண்ட்டா பண்ணி அவங்களுக்கு சர்வர் வாங்கன்னா எப்பமே அவங்களுக்கு சர்வர்தா அந்த மாஸ் தா கரண்ட் பில் மட்டுந்தா வரு இல்ல சர்வர் வாடகைக்கு எடுத்துக்குறாங்க அப்டின்னா மாசோ மாசோ ஈபி பில் எதனா கட்றோமா அந்த மாரி மாசம் மாசோ மாசோ சர்வருக்கு காசு கட்டிக்குற மாரி இருக்கு அந்த டீட்டையில் கேளுங்க இன்னொன் ஆமா அந்த டீட்டேல் கேளுங்க இல்ல வெப் செட் மட்டுந்தா போது இல்லம் மொபைல் ஏப்பும் வேணுமா ஏப்பும் வேணுமாங்குறத கேளுங்க மொபைல்ல இந்த மாரி மொபைல்லையு பாத்துக்குவாங்க அப்பப் பண்ணிக்குவாங்க வாட்ஸ் ஆஃப்னா மாரி
ஓ செரிஸ்
அந்த மாரி ஒரு ஏப் ஏப்பாவு வேணுமா ம் ஏப்பாவு வேணுமான் மட்டு கேளுங்க
ஆ செரி செரி எனக்கு ஒரு
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
இல்ல நீங்க ஒரு டெமோ மாதிரி அவங்களுக்கு டேரெக்ட் கேட்டா நீங்க சோ காட்டீட்டீங்கன்னா கூட ஈஸியா இருக்குன் நெனைக்கிற அவுங்களுக்கு ஏன்னா அவங்களு யாருகிட்டயாச்சு கேட்டா நீங்க இந்த ஏப்பு வெப்சைட் இதா இதுல வந்து நீங்க இந்த மாதிரி புக் பன்னீங்கன்னா உங்களுக்கு வந்துரு இப்போ நாங்க புக் பண்றாங்கன்னா ஒர் ஒருத்தவங்க செலெக்ட் பண்ணா வந்து யாரு அட்மின்ருக் காங்களோ அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் மாரி போயிடுமா உங்களுக்கு
ஆமா அது புக் பண்ணிட்டாங்கன்னா அட்மின் நோட்டிபிகேஷன் மாரி போயிரு அட்மின் அத பாத்துட்டு இப்ப ஆ கன்ஃபாம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறோ சீட் நம்பர் போற மாரி இருந்தாலு சேரி இல்ல ஆட்டோமேட்டிக்காவே கன்ஃபாம் பண்ணிட்டு சீட் நம்பர் போற மாரி இருந்தாலு சேரி அட்மினக்கு வழியாதா போனு அப்டின்னா அட்மின் வழியா போயிக்குலா அட்மீன் பாத்துட்டு போய் பேமெண்ட் இல்லாம சில பேர் வந்து பேமெண்ட் இல்லாம ஆ புக் பண்றாங்க அப்புன்னா எனக்கு வந்து நா அந்த சீட்டு வேணு அப்புன்னா அதாவே நீங்க அட்மீன கன்ஃபாம் பண்ற மாரி வெச்சுக்கலா அவங்க ஃபோன் நம்பர் டீடைல் எல்லா வந்துரு இந்த மாரி அந்த மாரி அஞ்சு சீட்டு கேட்ருக்காங்க அப்டிங்கிற மாரி கேட்டுருந்து அதுக்கப்ற அட்மின் ஃபோன் அடுச்சு இந்த மார் நா அஞ்சு சீட்டிக் இவ்ளோ ஆவு அமௌன்டு நீங்க பே பண்றீங்களான் கேட்டாங்கனா அதுக்கப்றொ பே பண்ணதுக்கப்றொ அட்மின் கூட அந்த டிக்கெட்ட ரிசீவ் பண்ற மாரி காம்ச்சுக்லா அவ அனுப்பிவுற மாரி வாட்ஸ்அப்லயோ இல்லயோ அனுப்பிவுற மாரி காம்ச்சுக்லா
ஓ செரி செரி செரி
கா
பஸ்ஸு வந்து ஆ ஒரு மூணு இரு க்கு மூணு பஸ் இருக்கு மூணு பஸ்ஸுல அதே இந்த கார்லா வந்து வெளிய ஃபிரெண்ட்ஸ் அந்த இது மாரி போட்ற மார்தா வச்சுக்குனாங்க
ஓ சேரி சேரி சேரி சேரி புரியிது ம் ட்ராவல்ஸ் மாரி சொல்றீங்க ம் ட்ராவல்ஸ் மாரி வச்சிரு ங்க சொல்றீங்க இது வந்து ஃபுல்லாவே கோயில் இந்த மாரி எடத்துக்கு போவோ
ஆமா ஏனா அவுங்க வந்து கொஞ்சொ ஃபஸ்ட் டைம் முன்னாடியே அவுங்க யாருது பண்றாங்களோ அவுங்க சொல்லணு இப்ப புக் பண்றாங்கனா அவுங்க சொல்லி அந்த வண்டி வெஹிக்கிலுக்கு ஏத்தாப்புலதா அந் த ஒன் டே ட்ரிப்னா இத்தன பர்சன் வராங்கன்னா அந்த பா ம வர ஆளுக்கே த்தமாதிரி தா வண்டி ரெடி பண்ணுவா ஒரு இருவது பேரு அப்புடி வந் தாங்கன்னா பஸ்ஸு மாரி இது பண்ணிப்பா அப்புடியுமே வந்து இங்க கொஞ்ச எக்ஸசா இருந்தாதா பஸ் எடுக்குற மாரி அப்டி இல்ல பதினஞ்சு பேர் தா வராங்க அப்பிடின்னா டெம்போ டெம்போ ட்ராவல்ல அந்த இதுல போட்டு
ஆ புரியிது புரியிது அவுங்கட்ட ஃபஸ்ட்டு இன்சியலா ஒரு டொமைன்னு ஒன்னு இருக்கு வெப்சைட்டு வாங்கறக்கு ஒரு நம்ம ஒரு பேரு வச்சிரு உம்ல அந்த வெப்சைட் பேரு வாங்கணும் இவரு என்ன பேர் வச்சிருக்காரோ அந்த பேர்ல அவைலபிள் இருக்கான்னு பாத்துட்டு வாங்கிட்டு அதுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவ ஆயிரபா அந்த மாரி கட்ற மாரி இருக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவ கட்ற மாரி இருக்கும் அந்த பேருக்கு நீங்க பாத்துருப்பீங்கலே இந்த சில டிராவல்ஸ்ங்க பேர் போட்டுரும் ஃபேஸ் தூக்கு இந்த மாரி நா போட்ருக்கல அந்த மாரி ஒரு பேரு நம்மக்குனு அ நம்மக்குனு ஒரு பேரு வாங்கிருனு அந்த பேர வாங்கிட்டு அதுல ஒரு சொல்ற அந்த இத ஃபுல்லாவே நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டு ஆ சொல்ற ஆப்ஷன் ஃபுல்லாவே கொண்டு‌‌ வந்துருலா கொண்டு வந்துட்டம்மனா அதுக்கப்புறம் அதுலந்து புக் பண்ணிக்கறது இந்த மாரி எல்லாமே வந்துரும். சர்வர் காஸ்ட்டு வரும் ஆ அது அப்போ மெயிடெனன்ஸ் சார்ஜ் மாச மாசம் நம்ம மெயிடெனன்ஸ் சார்ஜ்‌ மாரி‌ ஏதாவ குடுக்குற மாரி இருக்கும் இத மட்டு ஆ அவுங்கள்ட்ட சொல்லுங்க இந்த இந்ந மாரி கேட் ஏங்க அவுங்கட்ட இந்த ஃபுளோல எதுவும் ஆட் பண்ணணும் இந்த இமேஜா ஆட் பண்றது பஸ் ஓட இமேஜ ஆட் பண்றது அத மனக் கேக்கறாங்கல கேளுங்க அந்த மாரி பண்லாம்மா அப்டி கேளுங்க ம் எல்லாருமே தா கஸ்டமர பொறுத்து தா கஸ்டமர் ப்ப அமௌண்ட்டு வந்து ஃபுல்லா குடுக்கணும் இல்ல பாதி குடுத்தா போதும் கன்ஃபாம் பண் உங்களுக்கு அப்டிங்கற மாரி கேளுங்க இந்த மாரி ஆப்ஷன்ட்‌ இருக்கனு கேளுங்க கேட்டுட்டு நீங்க என்னன் சொல்லுங்க அ வேற எதுவு சொன்னாங்களா இருக்கணுங்களா
இல்ல ஒரு அதா சாம்புள் மாரி நீங்க அனுப் சீங்கன்னா அவுங்க ஓப்பன் பண்ணி பாக்கறதுக்கு வேண அவுங்களுமே் அ ஈஸியா இருக்கான் பாக் ணு மா ஓப்பன் பண்ணி ஒரு செட் ஆஃப் அந்த இதுல்லா அனுப்ச்சிருந்தாங்க நா ஒங்களுக்கு அனுப்புற அது செரியா என்னென்ன ஊரு இப்ப இது பாத்தீங்கன்னா நவகிரகோ இருக்கு இல்லையா அந்த கோயில் ஒரு இது போடனுமா அது ஜென்ரலாவே போட்ருங்க போட்டீங்கன்னா வெப்சைட்ல நவகிரக கோயில் கோயிலு ஆ அது நீங்க வந்துருல்ல
ஆமா ஆமா ஆமா ஆமா இந்த வருச வரிசையா என்னென்ன ஊருக்கு போதோ அந்தந்த போருக்கு போயிரு அத் ட்ரெயின் மாரி சொல்றீங்க பாரு ட்ரெயினு எடுத் த்துக்கிட்டீங்கன்னா அப்ப போவாங்கல்ல இந்த மாரி இப்ப நாலஞ்சு ஊருக்கு போவாங்க அ அந்த மாரி போயிட்டு எங்கங்க நிப்பாட்டுவாங்க எங்கங்க சாப்புறது சாப்பாடு உண்டா அந்த மார்
ஆமா அது மாதிரி அதுதா அவுங்க வந்து இப்போ வராங்கன்னா நம்ப நம்ப போற வண்டினா அது ஈஸியா இருக்குல்ல இப்ப ஃபேம்லியானா இப்ப போனாங்கன்னா இந் த சிவன்னடியார் கும்புர்ற ஒர் ஒரு குரூப் இருக்காங்களா சிவனடியார் னா சிவன் கோயில் மட் மட்டுந்தா போவாங்க அந்த மார் மாரி ஒரு குரூப்புக்கு ஒரு இது வேணு ஒரு லிங்க் மாரி அதுக்கு ஒரு இது போடணு அவங்க சிவன் கோயில் மட்டுந்தா போவாங்க சிவன் கோயில் போயி அந்த இதெல்லாம் பாடி இது பண்ணுவாங்க அந்த மாதிரி பொண்ணு அதுக்கப்புறோ வந்து இப்போ இந்த நவ குற கொண்ணா நவ கிரகோ கு அதுவு இல்லாம் நம்ம கோயில் அந்த மாதிரியு இல்லாம் ம இப்போ இப்போ தமிழ்நாடு உள்ள இருக்குற சுற்றுலா இது பண்ணுவாங்கள சுற்றுலா தலோ அது தமிழ்நாட்டுக் க்கு வெளியவு போற மாதிரி தமிழ்நாடு வெளியேனா கேரளா அந்த ஒரு இதுல சுற்றுலா தலம்லா போற மாதிரி மொத்தமா என்ன பேக்கேஜ்னாலு அதுலியு என்ன சொல்றது துனா ஜென்ரலா மென்ஷனு பண்ணிர்னு நம்ப அ இந்த மாதிரி உ ங்களோட ஏற்ப நீங்க எந்த எடத்துக்கு சுற்றுலா போனுமோ அதுக்குமே நாங்க வண்டி வச்சுருக்கோ என்ன வண்டி படுதா ஆளுக்கு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு அந்த மாதிரி வேணுன்னாலு அவுங்க நம்ப வந்து புக் பண்ணிக்கனு பேக்கேஜா இல்ல பேக்கேஜு இல்ல எ கிட்ட வந்து இந்த மாதிரியு இருக்கு நீங்க இப்ப வந்து இந்த சுற்றுலாத்தலம் போனு அப்புடின்னா நாங்க அந்த எட த்துக்கு நாங்க கூட்டிட்டு போய் காட்ணு நீங்க எங்கெல்லா சொல்றீங்ளோ அந்த ஒ ரு இதெல்லா கவர் பண்ணுவோ ஆனா அதுக்கு ப அமௌண்ட் வந்து ஒருத்தருக்கு இவ்ளோ எவ்ளோ கா காசா கு‌ அப்டின் சொல்லி மென்ஷன் பண்ணி போட்ணு
புரிது நா ஒங்களுக்கு நீங்க சொன்னத ஃபுல்லாவே ஒரு இதுவா டெமோ மாரி காட்றதுக்கு எல்லாத்தையுமே பேக்கேஜாவே ரெடி பண்ணிட்றே ரெடி பண்ணிட்டு அவுங்கள்ட காட்னே அதுல ஆட் பண்ற மாரி பண்ணிருவோ ஆட் பண்ற மாரியே பண்ணிக்கிட்டு எல்லாமே பண்ணி பாத்துட்டு அவுங்களுக்கு வந்து டிசைனு எல்லாமே ஓகே புடுச்சிருக்கு அப்புடின்னா நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்னா அத வந் து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அந்த டொமைன் வாங்குறது அந்த மாரி சின்ன சின்ன ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பா ஸ்டார்ட் பண்ணிர்லா அவுங்களுக் இப்ப அது ஒடனே வேணுன் கேட்டாங்கன்னா ஒ பண்ணிர்லா சின்ன ப்ராசஸ் பண்ண குடுக்கலா இல்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா போவோ இப்போதக்கி மட்டு போது அ அதுக்கப்பறோ புக்கிங் கொண்டு வருவோ அப்பறொ அப்ளிகேஷன் ஆப் கொண்டு வருவோ அப்டிங்கிற மாரி சொன்னாங்கனா நம்ம அடுத்தடுத்து அது மாரி பண்ணிக்கலா இப்பதைக்கு ஸ்டா ஸ்டாடப் மட்டு பண்ணிட்டுரு ஸடாடப் பண்ணி ட்டு சர்வர் ஒணு வாங்கிட்டு சும்மா வாடக்கு மாரி சர்வர் எடுத் த்து கம்மியாத வரு ஏன்னா எடுத்தடனே பெரியள சொல்ல வேணா ஏன்னா சர்வர்னா வாங்கனா காஸ்ட் கூட வரு சொந்தமா வாங்கனா காஸ் கூட வரு அதனால ந ம்ம வாடைக்கு மாரி எடுத்துட்டு மாசம் எவ்ளோ ஏனா எவ்ள யூஸ் பண்றங்களோ ப்ப நூறு பேரு யூஸ் பண்ணா அதுக்கு தகுந்த மாரி காசு வரு அம்பது பேரு யூஸ் பண்ணா அது ன்ன மாரி காசு வரு நாளைக்கு நெறைய பேரு யூஸ் பண்ணா நெறைய பேரு யூஸ் பண்ணாங்க அதுக்கு தகுந்த மாரி காசு அதனால கேட்டு சொல்லுங்க அந்த மாரி என்ன கேக்குட்டு நா ரெடி பண்ணி உங்களுக்கு டெமோ மட்டு ரெடி பண்ணி அனுப்பறே ஒரு லிங்க் மாரி அனுப்பறே அத ஓபன் பண்ணி பாட்டு அவனுக் ஓகே கேட்டு சொல்லுங்க
ஆ செரி செரி நா கேட்டு உங்களுக்கு சொல்ற சரிங்களா ஆ ஆ நன்றி ரொம்ப நன்றி